ஹலோ
ஆ ஹலோ
ஆ கேக்குதுங்களா கொஞ்சோ சத்தமா பேசுங்க
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ஆ நா பேசுறது உங்களுக் தெளிவா கேக்குதான
உம்
உம் நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கங்க
செய்ட சாப்டாச்சா
ம் ஆச்சி நீங்க சாப்டாச்சிங்ளா
ஆ சாப்டேங்க
உம் என்ன பண்ணிட்டுக்குறே
சேரிங்க என்னங்க
என்ன பண்ணீட்ருக்கிங்க
நா ஒன்னு இல்லைங்க ஃபோனதா பாத்துட்ருக்கே
சேர் சே
நம்ம இன்னைக்கி என்ன தலைப்ப பத்தி பேசலாம்
நீங்கதா சொல்லணு
உம் நீங்க எங்கயாவது வெக்கேஷன் அந்த மாரி எங்கயாவது தூரமாக போயிருக்கீங்ளா ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட
ம் இப்பதா லாஸ்ட் டைம் போய்ட்டு வந்தங்க ஒரு ஒன் மன்த் முன்னாடி
ஓகே ஓகேங்க அத பத்தி சொல்றிங்ளா
ம் சொல்லாமே வர்க்கலா ட்ரிப்பு கேள்விப்பட்ருக்கிங்ளா கேரளா
ஆ சொல்லுங்க
ஆ அங்கதா போயிட்டு வந்தோ
ஓகே ஓகேங்க சேரிங்க
ஒரு த்ரீ டேஸ் அங்க ஸ்பென்ட் பண்ணிட்டு பீச்ல எல்லா குளிச்சிட்டு
சேரி செரிங்க ஓகே ஓகேங்க அங்க என்னம்ம சும்மா கோயிலுக்காக போனிங்ளா இல்ல சும்மா அப்படியே போயிட்டு வந்திங்
வர்க்கெலா வந்து அது மினி கோவா மாரி
ஓகே ஓகேங்க
அதுதா வர்க்கலா
பர்க்கலா ஓகே ஓகேங்க நா இப்பதா கேள்விப்படற
அது கேரளா சைடு திருவனந்தபுரம் அதுக்கு அந்த பக்கம் போகணு
சேரிங்க
அது வந்து பீச்சு வித்து பாரோட
ஓகே ஓகேங்க
மினி கோவான் சொல்லுவாங்க அத
சேர் செரிங்க
அங்க போயிட்டு அது வந்து கேர்ள்ஸுக்கு நம்ளுக்கெல்லா ஆகாது பாய்ஸுக்
ஓகே ஓகேங்க
நாங்க தெரியாம ஃபேமிலி ட்ரிப்பா போய்ட்டோ
அப்படியா சேர் செரிங்க சேரி அங்க இந்த மாரி பார்க்கு அந்த மாரிலா எதுவு இல்லைங்ளா
திருவனந்தபுரம் பார்க்கு போனோ ஜூ இருக்கு அங்க
ஓகே ஓகேங்க
ஜூ எல்லா போய் அதெல்லா என்ஜாய் பண்ணிட்டோ கிளைமேட் ஸ் வந்து மெயின் வர்க்கலாதா கூட்டிட்டு போறதா பிளானு அங்க போய் பாத்தா அங்க எங்கள கொண்டு போய் ரெசார்ட்ல தங்க வெச்சுட்டு இவங்க எல்லா கெளம்பிட்டாங்க
ம் ம்
ஏனா நைட்டுதா அங்க ஃபன்னா இருக்குமாமா
ஓகே ஓகேங்க இப்போ பாத்திங்கன்னா எல்லா எடத்துலயு இந்த கேம்பன் ஃபயரு பின்ன அந்த இதெல்லா போட் றாங்க டி ஜே டான்ஸ் ஆடறதுக்கு
ஆனா இது பண்றாங்க அது வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண நல்லா இருக்கு இது வந்து பப்புங்க
ஓகே ஓகே பப்பு ஆ ஹ
பப்புக்கு கூட்டிட்டு போய் நாங்க என்ன பண்ண முடியு
ஒண்ணும் பண்ண முடியாது உக்காந்து வேடிக்கதா பாக்கணு
அதுக்குமே எங்கள கூட்டிட்டு போகல கேர்ள்ஸ் எல்லாரையு ரூம்ல தள்ளிட்டு பாய்ஸ் மட்டும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க
ஆ ஆ சேரிங்க
எங்களுக்கு தனி ரூம் அவ புக் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு என்னென்னே தெரியல காலையில தா தெரிஞ்சது ஓ இது பப் பா இங்கே வந்து நைட்டெல்லா ஆடிட்டு காலையில க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லோரு
ஓ
காலையில எந்துருச்சு பீச்சுக்கு போகும்போதுதா அந்த வழில பாத்தோ இதெல்லா பப்பு இப்டில்லா இங்கெல்லா ஆடிட்ருந்திருப்பாங்க
ஆஹ ஓகே ஓகேங்க சேர் செரி யூடியூப் பாத்தீங்களா இப்போ எதுக்கெல்லா வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி ம்
நாங்க போன டூரு நாங்க எஜ்ஜாய் பண்ணல அதுல பாத்து ஓ இதெல்லா இருக்கா அப்டின் தெரிஞ்சுக்கறக்கு எனக்கு யூஸ் ஆச்சு
நாங்களுமே பாத்தீங்னா ஃபேம்லியா த்ரிச்சூர் போய்ட்டு வந்தோ
ம்
திர்சூர் போயிட்டு அங்க அந்த இது ஃபிஷ் அக்வாடியம் இருக்கு அங்க போயிட்டு வந்தோ அப்றோ பீச் போனோ ஸ்னேக தீர்த்தம் பீச்ன்னு சொல்லி ஒரு பீச்சுக்கு போனோ பின பத் பாத்தீங்னா ஜூக்கு போனோ பார்க்கு போனோ அனிமல்ஸ் எல்லாமே பாத்துட்டு ஆனா பீச்லதா கொழந்தைங்க நல்லா எஜ்ஜாய் பண்ணாங்க செரியான ஆட்டோ
ஆமா இங்கேயு எங்கல பீச்சல கூ அப்டே தா ரெண்டு மணி நேரொ வச்சு செஞ்சாங்க
ஆஹா சேர் செரிங்க
அதுக்கு முன்னாடியு ஒரு ஃபால்ஸ் கூட்டிட்டு போனாங்க அது பேரு வாய்ல வர்ல அது ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு
ஓகே ஓகேங்க
அதெல்லா முடிச்சிட்டு மதுர வழியா வந்தோ
சேர் செரிங்க ஆ நீங்க எப்டி ஓம்னியா அந்த மாரி போனீங்ளா இல்ல டூரிஸ்ட் வேன் அந்த மாரி எடுத்துக்கிட்டிங்ளா
இல்ல டூரிஸ்ட் வேன் புக் பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் போனோ
ஓ சேர் செரிங்க சேரி சேரி ஓகே இப்போ வேனுக்கெல்லா எவ்ளோங்க வாங்குறாங்க
நாங்க போன ட்ரிப்புக்கு பாத்தீங்கன்னா இருவத்தஞ்சாயின்ருவா ஆயிச்சிங்க வேனுக்கு மட்டு
சேரி செரிங்க
அது அப் மப் ஆ அப் அண்ட் டவுன் எட்நூறு கிலோமீட்டர் வருது
ஆஹ
இங்கேர்ந்து போரக்கே நானூறு கிலோமீட்ரு
ஆஹா
ரிட்டர்ன் வரதுக்கு நானூறு கிலோமீட்டரு அந்தளவு ஒர்த்துல்ல ஆனா
ஓ சேரி எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலா இதெல்லா இந்த மாரி இருக்
ஆமா அதாவது வேன்ல போறதுக்கு கொஞ்ச நல்லா வே பெரிய வேனா புக் பண்ணி ஜாலியா போனோ ஓகே நாங்க புக் பண்ணது கம்ஃபர்ட்டா இருந்தது கரெட்டா சோ அதனால கொஞ்ச ஸ்லீப்பிங்க்கு எல்லாத்துக்குமே கொழந்தகள வச்சுட்டு கொஞ்ச ரிஸ்க்கா இருந்துச்சு
ஓ சேர் செரிங்க
பெஸ்ட்டு இது ட்ரெயின்ல போய் அங்க எதாவது புக் பண்ணி போயிக்ட்டா நல்லாருக்கு
ஆ அந்த மாரி போனா கொஞ்சோ ஆமா கொஞ்ச காச் கம்மி ஆகு இல்லைங்ளா
ஆமா இப்ப நாங்க போயிட்டு வந்தது டூ டேஸ்க்கு ஒன் லக் பக்க ஆயிர்ச்சு
அப்பா
எல்லாமே அக்காவுங்க அவுங்களோட பட்ஜெட்ல போயிட்டங்காட்டி எனக்கு கொஞ்ச ப்ராப்ளம் இல்ல
சேர் சேரிங்க அதுக்கு நீங்க ஒன் லேக்கலா போணுவா நீங்க டெல்லியே போயிட்டு வந்துருக்கலாம் போல ல
ஆ அதுக்கு கோவாவே போய்டு வந்துருக்கிலாங்கறாங்க எல்லாரு
ஆஹா இனி போனுனா அதுக் கு முன்னாடியே யூடியூப்ல எல்லாமே பாத்துகுங்க பாத்துட்டு கூட போய்ட்டு வர்லா
இது இவங்க ஆல்ரெடி அண்ணா அண்ணி நீ அவுங்க எல்லாரு புக் பண் பிளான் பண்ணனது
ஓகே ஓகேங்க
அவுங்க பண்ணிடாங்க கடைசிலதா பாத்தா அது ஒண்ணுமே அங்க இல்ல வெறும் பீச் மட்டுந்தா இருக்கு அப்பிடிங்கிறா அப்ப அதா எங்களுக்கு தெரிஞ்சுது அங்க போயு எத்தன ஒரு ரூமுக்கு ஃபைவ் தௌசண்ணு ரெஷாட்டுக்கு அங்க
இந்த ரெஷாட் எல்லாமே அதிகோதாங்க இங்க பொள்ளாச்சிலே ஒரு ஆஹா
பதனஞ்சு பேத்துக்கு அஞ்சு ரூமு
ஒரு ரெஷார்ட் நாங்க சும்மா அ இதுக்கு ஏதோ ஒரு ப்ரைஸ் குடுக்கற்துகு தங்க போனோ அங்க ஒரு நாளிக் க்கி வந்து பத்தாய்ர்வாய்கு ஒரு ஒரூவா கம்மி ட்ரிப்புள் அ நைன் ட்ரிப்புள் நைன் அப்டின் சொல்லி சொன்னாங்க ஆனா ப்ரைவேட் பூலெல்லா இருக்கு தனியா ரூமுக்குன்னு ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூலு அதுக்கப்ற வந்து சீப் சஃபாரி எல்லாமே இருக்கு சும்மா ஒரு நாள் என்ஜாய் பண்றதுக்காக போயிட்டு வர்லா
அ அனா எல்லாமே காஸ்ட்லி தா
ஆமாங்க இப்போ எல்லாருமே வெளில தான போறாங்க சோ அவங்களுக்கு இந்த மாரி ஒரு இதா பண்ணி வச்சுட்டு ஒரு இன்கம் மாரி ஆக்கிட்டாங்க
அதுலதா நல்லா இன்கமே வருது நாங்க போன ரிசார்ட்டு டான்னு லெவன் ஓ கிளாக் வெக்கேட் பண்லேனா மறுவுடி எக்சஸ்ஸா சார்ஜா
ஓ
லெவன் டூ லெவன் புக் பண்ணியிருந்தோ
ஆஆ
பட் நாங்க இங்கிருந்து போறக்கே எயிட் ஆயிருச்சி நைட்டு
ஓகே ஓகேங்க
இப்ப அந்த டைம் கொஞ்ச கூட கன்ஸ்டர் பண்ணவே இல்ல மார்னிங் லெவன் ஆனோனே வை கேட் பண்ண சொல்லி ஒரே ப்ராப்ளம்ஸ் அப்ற அவசர அவசரமா வெக்கேட் பண்ணி திருப்பி ரிட்டன் வந்தோ
ஓ எப்டியெல்லா சார்ஜ் பண்றாங்க பாருங்களே
உம்
இப்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே மணிதா அந்த மனிதாபிமானம் அப்டின்றதுலா இருக்காது போல
பட் கேரளால பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நனச்சிக்கறோ அதிகமா இந்த வடக்கன்னஸ் யாரு இருக்க மாட்டாங்கன்னு
ஆ ஆ அங்கயு இருக்காங்களா
அவங்களே தா இருக்காங்க ரெஸாட் ஃபுல்லா அவங்க தா இருக்காங்க
ஆ ஹா
எல்லாமே ஸே ஸர்வீஸ்ஃபுல்லா அவங்க தா
ஆ ஹ அத அவங்க ஸேல்ரி கம்மியா கேக்குறாங்கள நம்ம ஊருக்காரங்கனா ஒரு நாளைக்கு ஆயிர ரூவாவாது வேணுனு சொல்லி கேக்குறாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்க போல எல்லாமே எடுக்கறது அந்த ஆளுங்களாவே இருக்
அவங்கள எடுத்துட்டு வேல நல்லா வாங்கிக்கலா சாப்பாடு மட்டு குடுத்தா போது
ஆ மா
அ
ஆனா இதனால நம்ம ஊருக்காரங்கலா எவ்ளோ பாதிக்கப்படுறாங்க அதயு யோசிக்கணுங்க
நம்ம ஊர்ல வேல இல்லாம நம்ம ஊர்ல இருந்து எல்லாரு வெளிய பாத்
ஆமா எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்ரட்லதா பாத்துட்டு போறாங்க இங்க எல்லா இருந்தா பொழைக்கவே முடியாதுன்ற மாரி ஒரு எண்ணமே வந்துருச்சு எல்லாத்துக்கு
அது நம்மோரு சுத்தமா போச்சு
ஆமா இங்கலா பாருங்களே இந்த ஊர் ல்ல எந்த ஒரு கம்பெனியோ ஒரு பேக்ட்ரியோ வேலைக்கானயோரு எந்த ஒரு ஸோஸுமே கடையாது இப்ப படிச்சவங்கல்லா படிச்சு முடிச்சுட்டு இந்த ஊர்ல இருக்கவங்ல்லா என்னதா பண்ணுவாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்கயோ பில்டிங் இருக்கா ஒரு கட்டட வேலைக்கு போயிடுறாங்க அந்த மாரி ஏதாவது ஒண்ணு போயாவது பொழைக்கணும்ன்ற மாரிதா நனைக்கிறாங்க நானுமே எங்க மாமாட்டல்லா சொல்லுவே இங்க அட்லீஸ்ட் ஒரு பேங்க்காவது இருந்தா கூட யாரு வெல்ல போக மாட்டாங்கள கொஞ்ச பொழக்கோ இருக்கு கடைகளுக்குலா கொஞ்ச சேல்ஸ் எல்லா ஆகுல அப்ப நறையா கடையெல்லா வெப்பாங்கள அப்டின்னு சொல்லி அப்ப சொல்ல முன்னாடி வெச்சதுதா ஆனா அதுமே யாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கல அதனால அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாரு
இங்க பேக்கரிஸல்லா இருந்ததா ஆ ஒன்னு ரன்னிங் கண்டிஷனே கிடையாதே இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எதுக்காகன்னு தெரில
ஆ ஹா
எவ்வளோ பெரிய கா ஆ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல எதுக்கு அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்கன்னே தெரியல
மேபி இதுக்கு மேலயாது ஏதாது கடையெல்லா வெக்கணும்னு சொல்லி நானு ஆனா ரெண்டு கட வாடகைக்கு வந்திருக்குன்ற மாரி தா பேசிக் ட்டா
ஆங்க
ஆமாங்க இருந்தே ஏதோ சம்பாதி க்கிற மாரி இருந்துச்சுனா கூட பரவாயில்லைங்களே ஸேரிங்க நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சுங்க நம்ம மீண்டு ஒரு தலைப்புல பேஸலாங்க
ம்
சேரிங்க